வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா
வணக்கம்
நா பேசுறது கேக்குதா
ம்ம் வணக்கம்
நா பேசுறது கேக்குதா நா பேசுறது கேக்கு தா இல்லியா
வணங் கள் என்ன பண்ண செய்தி
நா சும்மா படுத்துட்டு்ருக்கே நீங்க என்ன பண்றிங்க
நானும் அதே தான் செய்கிறேன்
அப்புறோ ராத்திரிக்கு என்ன சாப்பாடு
ராத்திரிக்கி தோசை சுடலாம் என்று நினைக்கிறேன் இன்னூம் உன் ப்பாவிடம் கேக்கணும்
தோசைக்கி என்ன தொட்டுக்க
துவையல் தான் செய்ணும் என்று நினைக்கிறேன்
அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா
தேங்காய் துவையல் நல்லா தா இருக்கும்
அது உங்க புள்ளைங்களுக் எல்லாம் புடிக்குமா புடிக்காத
புடிக்கும் என் குழந்தைகளுக்கு தேங்கா பொட்டு கடலை எல்லாம் வைத்து அரைத்து கொடுத்தால் புடிக்கும்
அப்பறோ தோசை எப்படி சுடணுமன்னு சொல்லி கொடுங்க
முதலில் அடுப்பை எடுத்து பற்றவைக்க வேணும் பிறகு அந்த தோசை கல்லை எடுத்து மேல வைத்து கொண்டு அந்த ஒரு பற்ற வைத்து விட்டு அப் பிறகு மாவை எடுத்து நன்றாகத் தேய்த்து எண்ணெய் ஊற்றி திருப்பிப் போட்டால் தோசை தயார்
அவ்வளவு தானா தோசை சூடுறது இவ்வளவு சுலபமா
ஆம் உங்களுக்கு தெரியாதா
எனக்கு தெரியாதே எனக்கு மொருகள் தோச தா புடிக்கு
ஓ ஹோ அப்படிங்களா
ஆமா
ஆ ஹா என்ன ஒரு அழகு எல்லா கொழந்தைகளுக் கும் மொருகல் தோசை தான் பிடிக்கு
ஆமா மொருகல் தோச தா ருசியா இருக்கு
ஓ அப்படியா
ஆமா
செரி இன்று எப்படி உங்கள் பொழுதை கழித்தீர்கள்
இன்றைய பொழுது வெளிய போய்ட்டு வந்த என் தாயாரோட நண்பர்கள சந்திச்ச அவங்களோட நேரம் செல விட் ட அப்படியே இன்னைக்கு பொழுது நல்லபடியா முடிஞ்ஜது உங்ளுக்கு பொழுது எப்படி முடிஞ்சிச்சி
எனக்கும் நன்றாக தான் பொழுது போச்சு இன்று பொழுது நன்றாகவே போ கழிந்தது எல்லாரும் பிரியாணி சமைத் சாப்பிட்டோம் அப் பிறகு வண்டியில் சென்றோம் பேருந்தில் சென்றோம் வண்டியிலும் சென் றோம்
சாரி சாரி கேக்கவே நல்லாருக்கு
மகி ழ்ச்சியாக இரு ந்தது
நீங்க பேசறது எதுவுமே எனக்கு கேக்கல நான் பேசறது உங்களுக்கு கேக்குதா
நீங்கள் ஏன் ஒரு இதுமா மாதிரி பேசிகிறீர்கள் ஒரு செயல் பேசும் தமிழ் செயல் கே நன்றாவே
எனக்கு இப்ப தான் நீங்க பேசறது கேக்குது
ஆ இப்பொழுது நடத்திருந்தனா அதனால உங்களுக்கு கேக்கவில்லை
நீங்கள் இவ்வளவு நேரம் பேசனது எனக்கு எல்லாமே சேந்து வேகமாக கேட்டுச்சி இப்போ
அப்படியா
ஆமா
நீங்கள் ஏன் ஒரு செயலி போல பேசுகிறீர்கள்
எப்படி பேசற
ஒரு செயலி பேசும் ஒரு செயலி பேசும் ஒரு இதுல அதே மாதிரி பேசுறீங்களே எப்டி அப்டி பேசுறீங்க
அது வந்து நாம பேச பேச அப்டி வந்துரு
மறுபடியும் சொல்லுங்களேன் எனக்கு புரியவில்லை
அது நம்ம பேச பேச அதுவா வந்துரு
அப்டியா
ஆமா
ஒரு செயலி இருக்கும் அந்த செயலி போலவே பேசுகிறீர்கள்
செயிலி போல பேசுறேனா
ம்
அது நீங்க பேச பேச உங்களுக்கு வந்துரு
உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க
அதையெல்லா இப்போ என்னால சொல்ல முடியாது
அப்டியா
ஆமா
உங்கள் தாயார் தந்தையார் என்ன செய்கிறார்கள்
அதையும் என்னால சொல்ல முடியாது இன்னைக்கு வானிலை பத்தி பேசுவோமா
சேரி கூறுங்களேன்னு பார்ப்போம்
இன்னைக்கு வானிலை ரொம்ப அருமையா இருந்துச்சு
ம் உங்கள் ஊரில் மழை வந்ததா
எங்கள் ஊர்ல இன்னைக்கு மழை வந்தது ஆனால் நாங்கள் மழையில் நனையவில்லை
நாங்கள் இன்று மலையில் நனைந்தோமே
என்னை என் தாய் மழையில் நெனைய விடமாட்டாங்க
ம் அப்டியா
ஆமா
உங்க வீட்ல தாய் ரொம்ப மோசமானவங்க போலயிருக்கே
அவங்க எங்க மேல இருக்க அக்கறைல கொஞ்சோ கடுமையா நடந்து ப்பாங்க வேற ஒன்னு இல்ல
அப்படியா
ஆமா
ஆனாலு வந்து நா வந்து ரொம்ப நல்ல எல்லாத்தையும் ஆ ஆ அப்பிடியே விட்டு விடுவேன் சுதந்திரமாக
அது வந்து நீங்க சொல்லலா ஆனா அது உங்க புள்ளைங்கிட்ட கேட்டாதா தெரியு
அப்படியா
ஆமா
உங்கள் தயார் செய்வது சரியா இல்லை தவறா
என் தாயார் செய்வது தவறுன்னு சொல்ல மாட்டே ஆனால் அது சரியு கடையாது இரண்டுக்கு நடுவுல்ல
அப்ப என்னதா பண்ணனு உங்கள் தாயார்
அவங்க வந்து அவங்க என்ன பாதுகாக்கறதா நெனைச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க கொஞ்சோ கொஞ்சமா விட்ட தா எல்லாமே தெரியு அப்டின்னு அவுங்களுக்கு புரியல
அப்படியா
ஆமா
நீங்கள் என்னதா உங்கள் தாய்கிட்ட எதிர்பார்க்கிறீர்கள்
நான் வந்து என் தாய்கிட்ட நல்லா பாசமா பேசி ஒரு நண்பனை போல ம எல்லாமே பகிர்ந்து என் தாயாரோட வெளியே ஊரெல்லாம் சுத்தி நானும் என் நண்பர்களோட ஊருலா சுத்திட்டு வந்த புகைப்படங்கள் எல்லாமே என் தாயார் கிட்ட காட்டி அப்படியெல்லாம் இருக்கணும்னு எதிர்பாக்கறன்
அப்படியா
ஆமா
உங்கள் தாயார் எதிர்பார்த்ததை நீங்கள் செய்தீர்களா
என் தாயார் எதிர்பார்த்ததை நான் செய்ய முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன்
அப்படியா முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் தான் சொல்கிறீர்கள் அவர்கள் சொன்னதை நீங்கள் வெற்றி அடைந்தீங்கன்னா அ நீங்க நீங்கள் கேட்கிறதை அவர்கள் செய்வார்கள் அல்லவா
அப்படி கடயாது அது வந்து எவ்வளோ பண்ணாலும் அது செரி ஆகாது என் தந்தையும் என் தாயார் பேச்ச கேட்டு இப்படி கடுமையா நடக்க ஆரம்பிச்சட்டாரு
அதற்கு காரணம் யார் என்று நினைக்கிறீர்கள்
அதற்கு காரணம் நான் தான் ஆனா அதுக்குன்னு யாரும் தப்பே பண்ண மாட்டா டாங்கனு கடையாதுல்ல
அப்படியா
சொல்ல போனா என் தாயே வந்து காதல் திருமணம் தான் அப்படி இருக்கு இருக்கும்போது அது எல்லாத்துக்குமே இயல்புதான் அவங்க புரிஞ்சுக்கணுல
நீங்கள் உங்கள் தாயார் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை நீங்கள் செய்து முடிங்கள் முதலில்
ஓ அப்ப நா நல்ல மதிப்பெண்கள் எடு எடுத்தா என் தாயார் எல்லாத்துக்கும் சரி சொல்லுவாங்களா
அப்போ நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்தீர்களா இதுவரை
இதுக்கப்புறம் வரக்கூடிய பரீட்சையில் நான் நல்ல மதிப்பெண் எடுத்தேன்னா என் தாயார் சரி சொல்லுவாங்களா
நீங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்துங்கள் உங்கள் தாய் சொல்வதும் உங்கள் தந்தை சொல்வதும் கேளுங்கள் எப்படி நல்ல பிள்ளை ஆக வேண்டுமோ அவர்களுக்கு புடிச் பிரித்த மகளா இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் எல்லாமே இறைவன் நாட்டப்படி நடக்கும்
இறைவன் நாட்டத்திற்கு மேல் அ பிள்ளைகளுடைய ய பிள்ளைகளுடைய ஆசைன்னு ஒண்ணு இருக்கு அதையும் நீங்க வந்து ஒரு ஒரு ஓரமா எடுத்து வச்சு யோசிக்கணும் இப்ப என்னுடைய பத்து நிமிடம் முடிந்து விட்டது நான் காலை இந்த இந்த இந்த இதை முடிக்கிறேன் விடை பெறுகிறேன்
நன்றி வணக்கம்